ஆ வணக்கம்
வணக்கம் நல்லா இருக்
சொல்லுங்க நா நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே நல்லாருக்கே
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க்ளா
எல்லாருமே நல்லா இருக்காங்க
சேரி சேரி சேரி
இப்ப வந்து நம்ம வந்து சும்மா இந்த முகத்துக்கெல்லா எது போட்டா நல்லா இருக் கு அந்த மாரி எது
ம் பேசலா பேசலா கண்டிப்பா
ம் இப்ப வந்து இப்ப வீட்ல சும்மா இருக்கோனா அதுவு மெயின்டெய்ன் பண்ண மாட்டோ வெளில போற மாரிருந்தா நம்ப ஏதாது பண்றதோ இது பண்றதோனு அதனால வீட் ல இருக்கிறப்யே வந்துட்டு பண்றதுன்னா இந்த வீட்டு முறைகள்னா கத் த்தாழ இதெல்லா யூஸ் பண்ணலா நல்லாருக்கு ம் கத்தாழ தயிரு
தயிரு அது ஒரு பேக் போடுலா தக்காளி தக்காளி வந்து இந்த பிளீச் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குந்தா சொல்றாங்க
ம்
தக்காளி அதுல கடலமாவு இல்ல அரிசிமாவு ஆனா தேன் கொஞ்சொ தேன் லைட்டா கலந்தா அது ஒரு மாஸ்ரைசர் மாரி சொல்றாங்க அதோட கலந்து ம போட்டோனா பேக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நெறைய வீட் ட்ல இருக்றத வச்சே ஆனா இந்த கடலமாவு பைத்தமாவு இதெல்லா அரைச்சு கலந்து வச்சு குளிச்சோனா அவ்ளோ நல்லதுன்னு சொல்றாங்க சோப்பே தேவெல்ல அப்பெல்லா அததானே போட்டு குளிப் ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ம்
அது போடணு நம்ப மெயின்டெயின் பண்ணா மூஞ்சியெல்லா அழகா வச்சிக்கலா
அதா அதா நேரொ இருக்க மாட்டேங்குது அதுதா
வீட்ல இருந்தாலுமே நேரொ இருக்க மாட்டேதுக்கா டைம் ஓட தா சரியா இருக்கு அது மேரி இந்த இதெல்லா வந்துட்டு ஹேரு க்குமே அதே மாரிலா போடுறாங்க வீட்ல இருந்துட்டு
ஆமாமா எவ்வளோ பேக்கெல்லா போட்றாங்க ஹேருக்கு ஆனா முக்கியமா இந்த செம்பருத்தி கருவப்புல்ல கற்றாழ இது எல்லாமே சேத்தாலே முடி வந்து நல்லா வரு இதெல்லா தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே ஆமா
நாமா அது இந்த முட்டையெல்லா கொஞ்சோ முட்டயோட வெள்ளக்கருவ எடுத்து தேக்கிறது
ஆமா ஆமா ம்
அந்த இது அப்பறோ வந்து ம் மூஞ்சிக்கு அந்த கரும்புள்ளிலா போறதுக்கு ஊருளக் டையும் போட சொல்லுவாங்க உருளக்கெழங்கு சாரு அத போட்லா அப்பறோ வந்து அந்த தக் காளி நீங்க சொன்னீங்ள அதுலே சுகர போட்டு சக்கரைய போட்டோம்னா ஸ்க்ரப்பு அது கொஞ்ச நல்லாருக்கு ஆ அது இந்த ஆரஞ்சு தோல்ல வந்து காய்யவச்சு அரச்சு அது ஒரு போட்டா அது ஒரு நல்லா இருக்கு
ஆமா ஆமா இப்ப எல்லா இந்த முன்னாடி மார் நலுங்கு மாவு மாரி ரெடி பண்றாங்க பொதுவாவே இயற்கைய ரெகுலராவே யூஸ் பண்றதுக்கு அதுல வந்து பன்னெண்டு பதிமூனு வக சேக்கறாங்க அதாவது கடல்ல மாவு பைத்த மாவு கஸ்தூரி மஞ்சளு அப்பறோ இன்னு நறைய ரோஸ்சு இந்த ஆவாரம்பூ ரோஸ் இதழ்ழு அப்புறோ இன்னு நெறைய கிழங்கு மாரில்லா எதோ எதோ வகை எல்லா இருக்கு நெறைய இருக்கு அதுல ஒரு பத்து பன்னெண்டுதா சேத்து காய வெச்சு அரச்சு வச்சுக்கிறாங்க பசங்கனா அந்த மஞ்சள் போடாம போட்டுக்கிறது பிள்ளைங்களுக்கு மஞ்சள்ல சேத் கத்துக்கிறது இவ்வளவுதா அவ்வளோ நல்லா இருக்குன் சொன்னது வாசமாவு இருக்கு நல்லவு நல்லது நல்லது பாருங்க
நாம அதுதானே முக்கிய ம் மஞ்சள்ல்லா முன்னாடி எல்லாரு யூஸ் பண்ணாங்க இப்ப யாரு யூஸ் பண்றது இல்ல அது வந்து மஞ்சள் வந்து ஒட்டிடு மூஞ்சில தெரிஞ்சிரு அப்படின்ட்டு யூஸ் பண்றது இல்ல ஆனா அது ஒரு நல்ல ஒரு இதுன்தா சொல்லுவாங்க லேடிஸ்க்கு
ஆமா ஆமா நாகரிக நாகரீகனே எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க இப்ப அதுதா ம் ம் மஞ்சள் போட்டா பட்டிக்காடுன் சொல்லுவாங்க அதனால தானே எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்ச்ட்டாங்க
மாமாங் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நெறைய வேலைகள்ல எல்லாத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லா இருக்குன்றாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்பே வந்து மு டி எல்லா அதிகமா கொட்டுது சின்ன வயசுலியே நெறைய பேருக்கு சொட்ட விழுகுது முடி இல்லாம இருக்கு பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதா கொஞ்ச டைம் ஒதுக்கி நமக்கு நம்ம பண்ணோம்னா ஓகேவா இருக்கு இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய்யு இந்த கருவோப்பிள்ள இது தயிரு மூனுத்தையு அர ச்சு ஒரு மோரு மாரி குடிச்சா நல்லா இருக்கு டெய்லி குடிச்சோம்னா முடி நல்
டெய்லி சேத்துக்ட்டாலே ரொம்ப நல்லதுதா ஒடம்புக்குமே அது நல்லது பாருங்க அதா உள்ளார எடுத் துக்கறது நம்ம நல்ல விதமா எடுத்துக்கிறோ சாப்பற்றது எல்லா நெல்லிக்கால்லா தொடர்ந்து எடுத்துக்கிட்டா அது ஒடம்புக்கு நல்லது முடி எல்லாத்துக்குமே நல்லது அது நெல்லிக்கா எல்லா அது அந்து பெரியநெல்லிக்கா சொல்லுவாங்க ஆனா எல்லா ஸ் சொல்றோ செய்றோ ஆனா அதுவந்து நம்ளால கடபிடிக்கவே முடிய மாட்டேங்குது
முடிய மாட்டிது அதுதா இப்ப சில பேரு வந்து அது ஒரு வேலையா எடுத்தெ செய்றாங்க இப்ப கடைபிடிக்க முடியி ல அது காசு குடுத்து நீங்க வாங்குங்க நாங்க செஞ்சு தரோ ரெடியா இர் கூ அப்டின்ற மாரி இப்ப வருது
ஆம்மா இப்ப அத பிஸனஸ்ஸாவே ஆகிட்டாங்கதா அந்த பேக்கு இதுக்கு ரெடி பண்ற அது ரெடி பண்ற வீட்லே இதுலா செஞ்சு தரோ தேங்கா எண்ணெய்லேர்ந்து அதுல தேங்கா எண்ணெக் க்கு அதுல சில இதுல்லா போட்டு காய்ச்சி வாங்க இந்த கரிசில்லாங்கன்னி கரிஸ் கரிசில்லாங்கன்னின்னு ஒண்ணுருக்கு அது வந்து முடீக்கு ரொம்ப நல்லது அந்த கரிசலாங்கன்னி கருவப் பில்ல அ அ இந்த மருதாணி வெட்டிவேர் வெட் டிவேர் மருதாணி இதெல்லாம்போட்டு அரச்சு அதகாய வெச்சு அத திரும்ப எண்ணெய்ல போட்டுபொறிச்சு அந் தேங்கா எண்ணெய்ல அந்த எண்ணெய வடிகட்டி வச்சுக்குறது அதெல்லா வந்து ரொம்பவே நல்லாருக்கு முடிக்
நம்மா அப்பஉள்லல அந்த ஞாயிற்றுக்கிழமெல்லா எல்லாரு வீட்லரு பாங்கல்ல எண்ணெ தேச்சு குளிச்சு நல்லா நான்வெஜ் சாப்ட்டு தூங்க சொல்லுவாங்க
ஆம்மா ஆம்மா
ஏன்னா சூட்ட குறைக்கிற்துக்காக இப்ப எண்ணயெல்லா தேக்கறதுல்ல ம் தேச்சா வந்துட் டு அதுவு கொஞ்சொ ஒரு நல்ல ஒரு
கன் அதுவு ந்த நல்லெண்ண வெளக்கெண்ணல்லா குளிர்ச்சி ஒடம்புக்கு அதனாலதா வாரத்துக் ஒருநாளாது அது தேய்ச்சு குளிக்கணுன் சொன்னதே இப்பல்லா அதெல்லா செய்றதே கெடையாதெ ஆம்மா கண்ணுக்குல்லா ஊத்துவாங்க நல்ல குளிச்சிட்டு நல்ல சாம்ப்ராணி போட் ட்டு நீர் கோக்காம இருக்கருக்கு நல்ல சாம்ப்ராணி போட்டுட்டு முடிக்குல்லா அதுக்கப்ற சாப்ட்டு தூங்க வச்சா புள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒருது அதுவு இந்த எண்ண தேச்சு குளிக்கிறதுங்கறது நம்ம ஒடம்புக்கே அது அந்த ஹீட்டுஇருந்தா தா ஹீட் இல்லாம இந்தாதா ஒடம்பு நல்லார்க்கு ஹீட்டு இந்துன்னா பலவித வியாதிமே வரு ஒடம்புக்குள்ள அத கொறக்கிறதுன்னா அந்த காலத்துல சும்மால்லா அதெல்லா எதுவுமே சொல்லல எல்லாமே ஒரு கார்ணத்தோட தா செஞ்சிருக்காங்க ம் இதெல்லா செஞ்சா தானே நம்ம ஒடம்பு ஹீட்டெல்லா கொறையு
ம் அது மேரி இந்த பெ பெண்கள் அந்து கொலுசு போட்றதியு அப்டிதா சொல்றாங்க ஹீட் ட்ட கொறைக்கிறதுக்காகன்ட்டு
ஒடம்புல வந்து அந்த இது சேரணு அந்த காது குத் குத்துறது மூக்கு குத்துறது இந்த மாரி இதல்லா வந்து அந்த எதோ சொல்றாங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல்லா வராதா அந்த மாரி இருக்கறதுனால எல்லாமே ஒரு ஒரு வித நன்மைக்குதா சொல்லிர்க் க்காங்க எல்லாவிதத்திலியுமே ஆம்மா
அத வந்து சில பேர் நாக்குல குத்திக்கிறது இங்க நெத்தில குத் திக்கிறது இதெல்லா வந்துட்டு அவுங்க ஒரு இதுக்காக சொன்னாங்கன்னா இவுங்க இருக்குற எல்லாத்துயு வந்துட்
ஆம்மா அது என்னா நல்லாவாருக்கு அந்த வாயி நாக் லெல்லா குத்துறாங்க எப்டி என்ன பண்ணுவாங்கன்னெ தெரியில ஏதாவ் சாப்புடும்மோது ஒரு வாய் கொப்புளிக்கிறது அ
ஆ பிரரஷ் பண்றப்பே ஒரு இதா இருக்காத நாக்கல்லா ஒரு அழுக்
ஆ அந்த ஒதட்ல மேல குத்திக்கிறாங்க
ம் ம்
ஒரு மாரி நமக்கு சாதாரணமா எதாவது எக்ஸ்ட்ரா ஒன்னு இருந்தாலே நம்மளால முடியாது ஒரு இது இப்டி இழுக்கும் போதே அந்த கையில பட்டு இழுத்தா என்ன ஆகுறது பிஞ்சிட்டு வந்துறாது இந்த மாரி எல்லா யோஸ் அ யோசிக்கவே பயமா இருக்கு இதெல்லா எப்பிடி செஞ்சிக்கிறாங்கன்னே தெரியல அனா நெறைய விஷ்யங்க அதா அதா அ விருப்பங்குறது இப்பிடியல்லாம போதுங்குற மாரிதா இருக்கு
நெறைய பேரு அப்டிதானே இருந்து இது பண்றாங்க அதா முடியெல்லா அப்ப வந்து இந்த சட போடுற நாலையே நல்லா வளந்துச்சு ஸ்கூலுக்கு போறப்ப இந்த ரெட் ட்ட ஜட பின்றது இதெல்லா வந்துட்டு பயங்கர முடி வளர்ச்சியா இருந்துச்சு ஹலோ கேக்குதா தோழி
ஆ கேட்குது கேட்குது ஆ சொல்லுங்க
நா அந்த ரிப்பன் வச்சு கட்றப்ப முடி நல்லா வளந்து ச்சி எல்லாத்துக்கு எல்லாமே ஒரு இதா இருந்துச்சு அது மாரி சட போட போட தா முடி வள
முடி நல்லா பின்னல் போட் டு அடிவரைக்கு பின்னி அத மடக்கி கட்டும் போது தா அந்த முடி நல்லா இருந்துச்சு அப்பெல்லா ஸ் கூல் போகும்போது கூட இது கண்டிப்பா இருக்கனு ரெண்டு ஜட மடக்கி போட்டு தா ஆகணு எங்களுக்குலா ஸ்கூல்ல கொஞ்ச எறக்கி கூட கட்டக்கூடாது அவ்வளோ இதுவா ஸ்ரிட்டா ஆ ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க ஸ்கூலுக்கு லூஸ் ஹேர்ல போறாங்க
அது வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இப்ப டைம் வேஸ்ட் ஆகுது அப்டியே வாங்க படி க்க அப்டின்றாங்க
இதெல்லா இதுல என்ன டைம் வேஸ்ட் ஆகுது அதது அந்த ஒழுக்கமா செஞ்சி அந்த ப ஸ்கூலுனா என்ன ஒரு ஒழுக்கத்தை குடுக்குறது தா இது அது இப்பிடி இருக்கணு இது இப்பிடிதா பண்ணணு இப்பிடிதா இருக்கணுங்கிறத சொல்லி் குடுக்குற மொத இதுவே அதுதா
ஆமா கண்டிப்பா இப்ப பாடங்களுமே மாறிச்சி ஸ்கூல்ல ரொம்ப நம்மலா வந்து ட்டு இந்த டிவிஷனு மல்டிப்ளிகேஷன்ல்லா எப்டி போடுவோ டு இவுங்களுக்கு வந்து அந்த புரியும்படியே அந்த வ வாய்பாட வச்சே சொல்ல அதவ ச்சி தானே நம்ப எல்லாமே
நம்ம அத வச்சிதா பெருக்குவோ வகுப்போ எல்லாமே செய்வோ
அப்டில்லா அத சொல்லி தராம எதோ கோடு போட்டுட்டு கோடு போட்டு ட்டு இப்ப மூணாது மூணால வகுக்கணுனா அத வந்து நா இப்ப நாலுனு இருந்துச்சினா அந்த மூண ரவுண்டப் பண்ணிகிறாங்க இது என்ன கணக்குனு தெ இதெல்லா ஒரு இது பண்றாங்க வந்து இப்டி இருந்தா அவுங்க எப்டி புரிஞ்சிபாங்க எப்டி
அது கஷ்டந்தா அது ஏனா அந்த நேரத்துல அது சால் பண்ணதா முடியுமே தவிர இதுதா இத மல்டிபிளை பண்ணா இது வரு ம் இதுல இருந்து இத டிவைட் பண்ணா இது வரும்ங்குறது யா தெரியாம போயிடு
இப்ப நம்ப இவ்ளோ தூரம் வந்துருக்கோ இப்ப ஒரு பியூச்சர்ல வந்து ஒரு காசே ஒரு கணக் கு போறாந்தா நம்ம வந்துட்டு எத்தன போடுவோ இப்ப இருவது நோட்டு ஐநூரூவால இருந்துச்சினா இருவது இன்ட்டு ஐநூறு இப்டி தா போடுவோ இவுங்க உக்காந்து அப்ப உக்காந்து கோடு போட்டு
கோடு போட்டுட்டா இருக்க முடியும் அதெல்லா ஒரு டக்குன்னு அவன் கிட்ட ஒரு அட்லீஸ்ட் தேர்டு ஃபோர்த்து குள்ளயே டேபிள்ஸ் எல்லா கத்துகணு பிள்ளைங்க கத்துகணு கத்துகிட்டோ சின்ன பிள்ளைல ஃபிப்துகுள்ளயாவ்து டே பில்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சி அத வச்சி தா போட ஆரம்பிச்சோ அத விட்டுட்டு இப்ப வந்து இப்டி சாட்டா சொல்லி தரே அப்டிங்கறக்காக ஏதேதோ சொல்லி தராங்க ஆனா எல்லாமே மாறிடுச்சி
ம் ஆமா மாறிகிட்டே இருக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல விஷயங்கள வீட் வீட்ல உள்ளவங்க சொல்லி் குடுக்கணு அததா நம்ம வந்து எதிர்பாக்கணு வெளில இருந்து எதிர்பாக்க முடியாது
ஆமா
ஒரு பள்ளிலந்து இந்த மாரில்லா எதிர்பாக்க முடியாது நம்ப ஸ்கூல்லல்லா
க்குலா தா ஃபர்ஸ்ட்டு ஸோ வீட்ல கூட அந்த காலத்துலலா இல்லங்க பள்ளிக்கூடத்துல தா பிள்ளைங்க எல்லா கத்துகிட்டு வருவாங்க நல்லது எல்லாமே சொல்லி தருவாங்க ஒரு கரெக்ட்டான டயத்துக்கு வரணு கரெக்ட்டா இருக்கணு கரெட் போகணுங்கறதே பள்ளிகூடத்துல தா கண்டிப்பா வரும் அது
அதா பனிஷ்மெண்ட்ல்லா நம்ம இருந்தப்ப குடுப்பாங்க வந்துட்டு அடிக்கிறது டெஸ்ட்ல மார்க் கம்மியானா ஸ்கேல்ல அடிப்பாங்க
இப்பெல்லா யாரு குடுக்குறா இப்
அடிக்கற்தில்லா கெடயாது ம் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ட பாத்து பயப் பறாங்க வெள்ல வந்தா எதுவும் பண்ணிருவாய்ங்களா நம்ப நம்ப ஜாக்கிரதையா போணு இந்த பிள்ளைங்கள்ட்ட வச்சு
ஆமா அந்த அளவுக்கு வர்னோமா எதயோ நடத்தணுமா போனமா
அந்த மரியாத எப்பிடி குடுக்கணுன்ற தெரிய மாட்டிக்குது நம்பள்லா நம்ப ஸ்கூல்ல இருந்தப்பலா ஒவ்வொரு ஸ்டாஃபு டீச்சர்ஸ்லா வந்தா மரியாத எப்பிடி குடுக் பயம் வரு அவுங்ள வெளியில பஸ்ஸு க்குதா வருவாங்க நம்ப பஸ்ல தா ஏறுவாங்க பயம் வரு அய்யோ நிக் க்கிறாங்களே பேசக்கூடாது பண்ணக்கூடாது இப்பல்லா பக் பக்கத்ல நின்னா கூட என்ன நா ஸ்கூல் வெள்ல வந்ட்டல அதோட உனக் முடிஞ்சிடுச்சா
அப்டிங்கற மாரி ஆயிடுச் சி ஆமா ஆமா ஆமா அந்த மாரி தா போயிடுச் சுத்தமா பயப்பட வேண்டிதாருக் கு எல்லாரும் எல்லாருமே எல்லாத்துக்குமே இப்போ பயப்பற மாரி ஆய்ட்ச்சு அதாவ்து சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க பயப்பற அளவுக்கு மாறிடுச்சு இப்ப
ம் ஆமா ஆமா கண்டிப்பா
எல்லாருமே வீட்ல உள்ளவங்களு சரி வெளில ஸ்கூல்லயு சரி வெளிவளவு வெளி உலகத்தலயு சொல்ல வெளியில பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயத்திலயுமே சின்னவங்கள பாத்துதா பெரியவங்க இப்ப பயப்பட்ற அளவுக்கு ஆய்டுச்சு ம்
அதனால நா நெறைய தா கத்துப்பாங்கன் நெஞ்னைக்கிறோ